அந்தா நா பாத்துக்கிற நீ கெளம்பு காத்தி வாய்ங்க்கோ நீ வாய்ங்க்கோ ஆ மேட வணக்க மேடம் ஆ நல்லா இருக்க மேடம் நல்லா இருக்க மேடம் நல்லா இரு
நல்லாருக்கே
ம் சாப்ட்டீங்ளா சாப்லேங்க மேட ரெண்டு நாளா விரத மாரி போதுங் மேடம்
இல்லங்க எனக்கு சாப்பாடு எறங்கவே இல்ல கால்லர்ந்து சுத் தமா இப்ப வயிறு வேற வயிற் கொஞ்சோ ஒடம் செர்லங்க தோழா நேத்து தா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தோ மறுபடியு வழி வச்சிட் து பயங்கரமாருக்கு வீட்ல சொன்னாலு பயந்துக் வாங்க அனால நா சொல்லல
இதே மாரி எங்க வீட்லயு அப்டிதாங்க வீட்லயு அவுங்களுக் ஒடம் முடியலங்க அவுங்களுக்கு இதே பிரச்சன தா நேத்து போயி ஆ ஆஸ் பக்கத்துல பாத்து ஸ்கேன் பண்ணி மாத்தர போட்டு ஊசி போட்டு ட்ரிப்பு போட்டு கூட்டி வந்துச்சுங்க இப்ப மறுபடியு அவுங்க கால்லயு அதா சொன்னாங்க வலிக்குதுன்னு இந்த அடுத்தது அவுங்க அந்த திருப் அ வெளியில ட டவுன்ல கூட்டிட்டு போவுணுங்க கோட்டைய கூட்டிட்டு போனு அவுங்கள அங்க போய் பாக்கணு அதனால அவுங்களுக்காக வெயிட் பண்ணிட்ருக்கே நானு பணத்துக்காக வெயிட் பண்ணிட்ருக்கே வேற ஒன்னு இல்லங்க
வேற ஒன்னுல்லங்க அவுங்களுக் வேற பக்கோ கூட்டிட்டு போவுணு
ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா கூட்டி நீ மட்டு என்னாக போகுது தோழா செரி ஆவனுனா குடிச்சு மாத்திரைகள் சாப்புனு அதுல
அது வேனா உண்ம தாங்க அவங்க இன்னை வரைக்கு அவங்க மாத்திர சாப்ட்டே போனும்லா ஒரு வார்த்த கூட சொல்லலங்க எனக்கு
நீங்க கேட்டீங்களா தோழா இன்ன வரைக்கு
இன்னவரைக்கு எ என்ன ஏங்க நா இன்னொன்னு கேக்குறே
ம்
அவங்களுக்கு வயசு எப்டி இருந்தாலு முப்பத்தி மூணு வயசாகுதுங்க முப்பத்தி மூணு வயச ஆகுது இந்த குழந்தைங்க இருக்கு தெரியீங்களா பால் குடிக்கிற குழந்தைங்க
ஆமா
கை கொழந்தைங்க அந்த மாரி பாத்துட்டுதா வருது ஆனா அவங்க அதெல்லா புரிஞ்சுக்காம அவங்க இஷ்டத்துக்கு பண்றாங்க போறாங்க வராங்க நாம என்ன பண்ண முடியுங்க சொல்லுங்க அவங்க இஷ்டத்துக்கு பண்றாங்க இஷ்டத்துக்கு போறாங்க இன்ன வரைக்கு போன்அடுச்சு அவங்க சாப்பிட்டீங்களா சாப்டியா எங்க இருப்ப என்ன பண்ண இன்ன வரைக்கு கேட்கலிங்க
நீங்க கேட்டீங்களா
நா காலையிலேயே சாப்டிங்களா னு கேட்டுட்டு வந்தேங்க அது காலலயே அவங்களுக்கு எனக்கு ஒரு ஆர்கயுமெண்ட் சண்டை காலையில ஒரு ஆர்கயுமெண்ட்டு அவங்க நா பேசனாவே சண்டை போறேன்னு சொல்றாங்கா நா ஏதாது சொன்னாவே சண்ட வம்பிளுக்குரே ஆர்கியுமெண்ட் பண்றேங்கறாங்க
சுவாந்த சொல்லுங்க தோழா நம்மளு கேக்கணு தோழா அவங்களு கேக்கணு வேற ஏதாவது டாபிக் பேசுங்க தோழா
இல்ல நீங்க பேசுங்க நீங்க என்ன சொல்லு நீங்க என்ன வேணா பேசுங்க நா கேட்டு போவே
நீங்க உங்களுக்கு எந்து ஊருக்கு போறது ரொம்ப புடிக்கு
என்னாங்க
உங்களுக்கு எ ரொம்ப எந்த ஊரு போறது ரொம்ப புடிக்கும்
எனக்கு எந்த ஊர் போறன்னு எனக்கே தெரியாதுங்க போற பக்கட்டு சந்தோஷம்னு நெனைச்சி போவாங்க ந எனக்கு அந்த ஊர் தா புடிக்கு இந்த ஊரு தா புடிக்கும்னு சொல்ல தெரியாதுங்க ஆனா போற ஊரு பக்கட்டு நா பாட்ல போய்ட் டு வருவே அதுதா பெஸ்ட்டான ஊர் இதுதா பெஸ்ட்டான ஊர்னா சொல்ல மாட்டே
ஏ ரொம்ப லைஃப் டைம் ஆசையா இருக்குல்ல
ம் லைஃப் டைம் ஆச ஆகணு என்னங்க
என்னங்க புரியலங்க
ட்ரியு கோவில்ல ஊருன்னு ஒண்ணு இருக்கும்ல
கொஞ்ச நல்லா பேசுங்க மேடம்
அதாவது கனவு கோயிலு கனவு ஊரு மாதிரி இருக்குலையா அந்த மாரி நா கேக்குறே உங்க காது எது ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு
இந்த மாரி எனக்கு இன்ன ஒன்னு தெரியலங்க அந்த மாரி எனக்கு ம் சரியா தெரியல எனக்கு அந்தளவுக்கு சரிய தெரியல எதுன்னு தெரியல
ம் வாழலால்ல இந்த கோயிலுக்கு போணுன்னு ஆசைப்படுறீங்களா அந்த மாரி கேக்கற அப்டி டி சரி போ
வாழ்நாள்ல ஒரு டைம் நாள் போயிட்டு வரும்ன்னு நெனைக்கிற ஒரே கோயிலு பதினெட்டாம் படி கருப்பு கோயிலுங்க அழகுரு மல எப்பயாச்சு ஒரு டைம் நாளு போயிட்டு வந்துரு போய்ட்டு வரணு
கண்டிப்பா எனக்கு லைப் டைம்ல போகணு அப்டின்னு ஆசப்பட்ற கோயிலா சபரி ரிமலை போணுனு ஆசங்க
கண்டிப்பாங்க வாழ்த்துக்கள் போயி கூடிய சீக்கிரம் போயிட்டு வர்றதுக்கான வாழ்த்துக்கள்ங்க
அதுக்கு எனக்கு தா ரொம்ப வயசு ஆகணு
அப்டிங்ளா
ம்
செரிங்க செரிங்க செரிங்க எத்தன வயசுக்குள்ளறா போகணுமாங்க
அறுபது வயசாயிருக்கணு அம்பத்தஞ்சு வயசாயிருக்கணு
வயசாயிருக்கனுமாங்க கவலப்படாதிங் கவலப்படாதிங்க அவர பாக்குற அருள் கிடைக்கு உங்ளுக்கு
என்னோட ஆச என்னன்னா ஏ பைய எனக்கு கண்டிப்பா கைய புடிச்சு வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போணுன்றது
கண்டிப்பா கண்டிப்பா நடக்குங்க
இன்னிக்கு ஏ பையனோட பேர்த்டேங்க
அப்டிங்களா உங்க பையன்ட இனிய பிறந்தாள் வாழ்த்துக்கள் என்னோட
கண்டிப்பா
உங்களுக்கு லைஃப் ரொம்ப புடிச்சாலுன்னு யாருங்க
எனக்கு ஏ சக்தி ரொம்ப புடிக்கு
அவர் யாருங்க
சக்தி ஏ ஃப்ரெண்டு
ம் ம் ம் உங்க ஃப்ரெண்டுங்ளா
ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கு மேல
ம் ம் ம் ம்
ஏ உயிருனே சொல்லலா ஏ இப்டி சொல்ற தெரியுங்ளா
சொல்லுங்க
இந்த உலகத்துல நா பெத்த பிள்ளிங்க கூட என்ன வெருத்துட்டு போலா செரிங்ளா ஒரு கட்டத்துல நீங்க வேணான்னு சொல்லிட்டு
ம்
ஏ சக்கி என்ன விட்டு போகமாட்டா அது எனக்கு நம்பிக்க
ம் ம் ம்
என்ன அடிச்சுட்டு இது பண்ணாலு இந்த உலகத்துலயே என்னய அம்மா விட ரொம்ப கேர் பண்றது அவன் தா எனக்கு என்ன வேணு ஏது வேணு ஏன்னா சொல்றதுக்கு முன்ன இ கீர்த்திக்கு இது தேவ இருக்கு அப்டின்னு சொல்லி புரிஞ்சு ஒரே ஆளு அவ மட்டுதா அவன் மேல நா உயிரே வெச் ஆனா அது அவனக்கு தெரியாது அவன் கோபத்தாலேயே கெடுத்துட்டு போறா
நீ என்னாச்சா அவருக்கு எங்க போய்ட்டாரு இறந்து போய்ட்டாருங்ளா
அவரு வாய மூடுங்க அவரு எறந்தெல்லா போலே அவரு ஏ மேல கோவ்மா இருக்காங்க சில பல கருத்து வேறுபாடாள அவர தப்பா புரிஞ்சுட்டு ட்டு அப்டி இருக்காரு அவரு எங்க போயிரு போறாரு இங்கதா இருப்பாரு அதா சொல்ட்டேன்லே அது சொல்றேல்ல இந்த உலக்கத்துல யாரு என்ன வெரு த்தாலு அவரு என்ன வெருக்க மாட்டாரு
ம் ம் ம் ம்
ஸ்ட்ரீம் லெவல் எது போனாலுமே அவர் வந்து எனக்காக பர்ஸ்ட் அவர் தா
அவ்ர ரொம்ப புடிக்குங்ளா உங்களுக்கு
அ ரொம்ப ஆ கொஞ்ச வேணு அவன்ட காசு இருக்காது உண்மையாவே சொல்ற பத் பத்துருவா கூட ஒரூபா கூட காசிருக்காது இன்ன வெரைக்கு என்ன அதட்டி உனக் ஏ இது வேணுமா இந்த காசுல்லாத சூழ்நிலப்ப ஏ இப்டி கேக்குறே அப்டி கேட்டுதே கெடையாது
ம்
அந்த மாரி ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ரொம்ப ஒரு சாதார்ண உறவு கிடையாது கரெட் தான நா சொ
அ உண்மதாங்க உண்மதா கரெக்டான உறவு தா
பாசத்துக்கு எனக்கு தகுதில்லா கெடயாவே கெடயாது அத அவரே நூறு தடவ சொல்லுவாரு சொல்லி காயப்படுத்துவாங்க
சொல்லி காயப் அது அவுரு ஏ அப்டி சொல்றாருன் கேட்டீங்ன்னா அ மேபி நீங்க அவுரு பேச்சு கேக்காம இருக்கலா அவுரு சொல்ற விஷியத்த புரிஞ்சுக்காம்ல இருக்லா
அது ஒன்னு இல்லங்க அவரு தப்பாவே புரிஞ்சுக்வாரு அது நா வந்து சும்மா மத்த எல்லா விஷ்யத்ல்யு கேர் பண்ணுவாரு ஒரு சில விஷ்யத்துல மட்டு எனக்கு அவுருக்கோ ஒத்து போ மாட்டேங்கிது அதனால என்னோட ஃப்ரெண்ஸு ல பேசுறப்ப அது அவுருக் புடிக்கில அதனால இது பண்ணிட்ருக்காரு
ஒ ஒ
அவருக்கு ஒரு பட்டாம்பூச்சீ ஒரு பட்டாம்பூச்சியோ ஒரு தோ அது ஒரு புறா எடுத்துக்கோங்களா அது நீங்க ஒ நீங்க வளத்துட்டே வரீங்க அது பறக்க முடியாம் போனா அது எவ்ளோ லாங்ல போனாலுமே என பண்ணு உங்களுக் தேடி பறந்து வரு
அ ம் கரெட்டு தாங்க
அதே மாரி தா அன்னு உங்குளுக் புரியில நா எங்க போனாலு அங்கதா வந்து நிப் எங்களுக் புரியில வார்த்தைகள் வந்து ரொம்ப அதிகமா கொட்டி அது அதுதா எங்க ரெண்டு பேதுக்கு எடையில ருக்க பிரிவுக்கான அ காரணமே
இப்ப பிரிஞ்சிட்டீங்ளா
அ ஹ சக்தி எங்கருக்க அப்டின் கேட்டா எங் வந்து நிப்பா
ம் ம் ம் ம்
அப்பறோ எனக்கிப்ப என்ன பண்ணது அப்டின் கேட்டா அவ கர்டா சொன்னா கீர்த்திக் ஃப்ரெண்டா இருக்கு அந்த அளவுக்கு நாங்க பாண்டிங் அதிகோ நாங்கெல்லா சோல்மேட்டுங்க
ம் ம்
ஃப்ரெண்ஸோ இதெல்லா கெடையாது நாங்கெல்லா சோல்மேட்ஸ் அப்டிதாருப்போ
ம் ம் ம் ம் அவுரு உங்களை புரிஞ்சுகிட்ட நீங்க அவர புரிஞ்சுக்கிட்டீங்ளா
அவனுக் புரியுனுன் தா கோவப்படாம்யே ஒரு விஷ்யத்த நா ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்ருக்கே எந்த வகைல்யு அவே காயப்பட்றக் கூடாதுங்கிற கார்ணத்துக்காக
புரிலென்ன எந்த வழியிலு காயப்பட்றக் கூடாதுன்னா புரில
நா எதாவ் ஒரு திட்டி ஒரு விஷ்யோ புடிக்காதுன்றாங்கல்ல அந்த விஷ்யத்த ஹேட் பண்ணி அவன காயப்படுத்திட கூடாது ங்கிறது என்னோட ஒரு நோக்கோ புரிதுங்ளா
ம் ம் அவரு நீங்க அவரு அவள கோவப்படுறாருன்னா அவரு நீங்க யார்ட்டயு போய் அங்க ஒரு ஒரு வார்த்த பேச்சு வாங்கக் கூடாது யாராலயு ஒரு வார்த்த வாங்க கூடாது மே பி அவுங்க உங்களப் பத்தி எவ்ளோ பேர் என்னா பேசுவாங்க அதெல்லா அவருக்கு காதுல வாங்கி கிட்டுதா உங்கள்ட கோவப்படு வாரட்டுக்கு
அது அவரு சப்போட்டா இருக்கமாட்டாரு ஆனா ஸ் சொல்லவே இல்ல எனக்கு அன்புங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தவங்க பரிமாறிக்கிறது தானங்க ரூப்ரே வளக்கறது என்ன சொல்றீங்க ரைட்டா தப்பா நா சொல்
ஓக் ஓக் ஓகே உண்மதாங்க அன்புங்க அன்புகிறது வளக்க வேண்டியது வளக்கறதா இல்லைன்னு சொல்லல மே பீ நீங்க அ அவரு கூட இருக்கீங்க உங்கள பத்தி இன்னொருத்தவங்க தப்பா பேசுறாங்க நீங்க மறுபடியு அவங்கள காயப்படுத்துறாங்க அவுங்க மே பி அவுங்கள்ட்டே நீங்க போயி நீங்க வந்துட்டு பேசும்போது பிரெண்ட் சர்க்கிள்ல மறுபடியு அவுங்க கூட சேந்து நிக்கு போது அப்ப அவருக்கு அந்த எடத்துல கொஞ்சோ மரியாத இல்லாம போயிருங்கள அததா அவரு எதிர்பாக்குறாரு அவரு எதிர்பாப்பாராட்டுக்கு
அங்க அவருக்கு ரொம்ப செல்பிஷ்னஸ் அதிகங்கிறது எனக்கு நல்லாவே தெரியு ஏ நம்ம எல்லா அவருக்கு ஒரு பொசசிவ்னஸ் பொஸசிவ்னஸ்னு தா சொல்லணு
ஓ ஓ
அந்த வேற ஒரு காரணமு இல்ல எல்லா சரியாயிரு எங் எங்க போன போயிரப் போது காலம் ஃபுல்லா
அவங்கது நீங்க சொல்றத பாத் பாத்தீங்கன்னா ஒரு நீங்க தா உலகம்ன்னு நெனைச்சிட்டு இருப்பாராட்டுக்கு
ஆமா அதா சொன்னே பாசோ அதிகோ கோவமு மேல அதிகோ எல்லாமே மேலு
அதுக்கு நீங்க தா இப்ப ஒலகம்னு நெனைச்சிட்ருப்பாரட்டுக்கு அவரு மறுபடியு அதா உண்மதான கவலப்படாதீங்க அவரு பேச்ச கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க நல்லா வருவீங்க அவரு நல்லதுக்கு தா சொல்லுவாப்ல அப்ப நீங்க இவ்ளோ தூரோ சொல்ற அப்பன்னா அவரு கண்டிப்பா ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒன்னு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயோ நடந்திருக்கு அத அவர் காதுல வாங்கீட்டு மனசுக்குள்ள வச்சுட்டுதா வெளில சொல்ல முடியாம தவிக்கிறாப்ல அதுதா உண்ம
நீங்க அத ஓப்பனா பேசிட்டீங்கன்னா அத அவங்க வந்து புரிஞ்சிக்க போறாங்க
அவுங்க ஏதோ ஒரு மிகப்பெரிய உங்கள பத் தி ஏதோ ஒரு பிரச்சன இப்ப ஒருத்தவங்க அவங்கள பத்தி சொல்றாங்கன்னு அத அத வந்துட்டு அவரு சொல்லவு முடி டியாம மெல்லவு முடியாம இருப்பாப்ளையாட்டுக்கு வெளில